ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே
ம் அ அதா தோழி எனக்கு என்ன விஷ்யனு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வீட வந்து நம்ம சுத்தம் செய்யிறது ஆகட்டும் இப்ப பழைய பொருட்கள் வந்து நம்ம எடுத்து நமக்கு பொழுது போல அப்டிங்குற பட்சத்துல நம்ம எதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்போ இல்லைங்களா அந்த மாரி சமயத்துல அந்த வீ ட்ல இருக்கிற அந்த பழைய பொருட்கள் அப்டியல்லா அத எதுல வந்து நீங்க சேமிச்சு வப்பீங்க எல்லா வந்து அத எப்டி வந்து வெளியேற்றுவீங்க அத பத்தி கொஞ்ச சொல்ல முடியுங்களா தோழி
ஆ கண்டிப்பா ரொம்ப உபயோகமான ஒரு ஆ விஷயத்த எடுத்திருக்கீங்க அத வந்துட்டு எப்டின்னா வந்து நா எப்பயுமே வந்து வீட்ட வந்து சுத் த்தமா வைக்கணு அப்டின்னாலே இப்ப நம்ம எதா வந்துட்டு ஆர்டர் பண்ணுவோ அதுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸோ அந்த மாதிரி வந்து கவரோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு அத வந்துட்டு எப்பயுமே நா வந்து அந்த பொருள மட்டும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா அந்த கவர வந்துட்டு அந்த கையோட வந்துட்டு கோண்டு போய் குப்பைல போடுறது அந்த மாதிரிதா பண்ணுவே சில பேர் என்ன பண்ணுவாங்களா அந்த கவர் எடுத்து வைக்லா வேற எதுக்கா யூஸ் ஆகு அப்டின்னு சொல்ட்டு அந்த பாக் ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கே நம்ப எதுக்கு தூக்கி போட்ணு வேற எதுக்கா யூஸ் ஆகுனு சொல்ட்டு நம்ம எடுத்து வச்சு ட்டிருப்போ ஆனா வந்துட்டு அத எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போமே தவிர்த்து அத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்டின்னு கேட்டா வந்துட்டு கண்டிப்பா இல்லனுதா நா சொல்லுவே எப்பயாச்சு தா நமக்கு வந்து தோணு அத எடுத்து நம்ம யூஸ் பண்லா அப்டின்னு அதனால வந்துட்டு எந்த பொருளையுமே வந்துட்டு
ம்
சும்மாவே வச்சுட்டு இருக்குறதுக்கு அத வந்து கொண்டு போய் குப்பையில போடுறதுதா வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு விஷ்யமா இருக்கு அப்டின்னு நெனைக்றே அப்டி நம்ம வந்து வீட்டுல வந்து அத சேக்கலா இத சேக்கலான் சொல்ட்டு சேத்துட்டே இருந்தோம்னா அது வந்துட்டு குப்பைகள் ஜாஸ்தியாதா போவோ அது இல்லாம நமக்கு தேவையான பொருட்கள வக்கிறதுக்கு எடம் இருக்காது அது தேவையில்லாத ஒரு பொருள வந்து சேமிக்கிறதுக்கு தா வந்துட்டு அந்த எடம் வந்து நா பிரயோஜனப்படு அப்டின்னு நெனக்கிறே அதனால வந்துட்டு நம்ம ஒரு எப்பயு வந்து நம்மளோட சுத்தி இருக் குற ஒரு எடத்த வந்து ஆ சுத்தமா வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு தேவையில்லாத பொருள வந்துட்டு நம்ம சேத்து வக்காம அப்பப்போ வந்துட்டு அத வந்து தூக்கி போடுறதுதா வந்து ஒருக்கு சரியான ஒரு இதுவா இருக்கு அது இல்லாம பாத்தீங்ன்னா வந்து இப்போ வீட்டுல வந்து ஒரு பொருள் வாங்குறோ அப் டின்னா அந்த பொருள் வந்து நமக்கு வந்து பிரயோஜனமா இருக்குமா அத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோமா அத வந்து எத்தன நாளைக்கி நம்ம ஆ பிரயோஜனமா இருக்கு அத அத வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இல்ல டக்குன்னு வாங்குன ஒட னே அது கெட்டு போயிடுமா அப்டின்னு சொல்ட்டு நம்ம ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆயிரம் தடவ யோச்சிதா வாங்கணு அப்டின்னு நெனக்கிறே சும்மா வந்துட்டு நம்ம வாங்கலா அத வாங்கி அவுங்க வாங்கியிரு க்காங்களே நம்மளு வாங்கி வச்சுக்கலா அப்டின்னு சொல்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த பொருள வந்து நமக்கு அது உபயோகம் படுதோ இல்லையோ சும்மா வாங்கி வச்சா அது வந்து காசு வந்து வேஸ்டா போகு அது இல்லாம வந்துட்டு அது வந்து நமக்கு அது பிரயோஜனமா படாது அதனால வந்துட்டு எப்பயுமே ரொம்ப நம்ம யோசிச்சுதா வாங்கணு அப்டின்னு நெனைக்கிறோ ஒரு பொருளை நா வந்துட்டு எப்பயுமே கொஞ்சோ ஆஹ் ஏதாவது வாங்குறோம்னா அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுதா அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுதா வந்துட்டு அந்த பொருள வாங்குவே ஆஹ் முன்னாடியெல்லா வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பயு தப்பு பண்ணிதான அதுல வந்து திருத்தி ப்ப அந்த மாரி வந்து ஒரு பொருளை வாங்குறோ அப்டின்னா வந்துட்டு நம்ம யோசிக்கணு நம்ம வந்து இத வந்து யோ ஆஹ் வந்து யூஸ் ஆகுமா அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுதா வாங்குறோ ஆஹ் அப்டிதா வந்துட்டு ஒரு என் என் பையன் வந்துட்டு ஒரு ஒரு ஒரு ரிலேட்டிவ்க்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட்ட வந்து நாங்க பிரசன்ட் பண்ணோ அந்த வந்துட்டு ஒரு சின்ன லைட் மாரி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோ அப்டின்னு சொல்லிட்டு அவனுக்கு அத பாத்தது புடிச்சிருந்தது சேரி எனக்கு வாங்கிகுடு அப்ப டின்னு சொல்லிட்டு சொன்னா சேரி ஓகே வாங்கலா அப்டின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தோ கடசியில பாத்தா அந்த லைட் வந்துட்டு அது ஏதோ பிரயோஜன படாம வந்து சும்மாவே அப்டியே வந்துட்டு ஒரு ஷோகேஸ்ல வைக்கிறதுக்காக அப்டியே வந்துட்டு ஓரு ஷோகேஸ்லா வச்சிருக்க அது வந்து எந்த ஒரு யூஸ்மே இல்லாம போயிடுச்சு இல்லையா கடசியில நம்ம வந்துட்டு அப்பவே ஸ்டார்டிங்ளே வந்துட்டு அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த லைட் இதனால உனக்கு எந்த ஒரு பிரயோஜனமு கெடையாது அது பாட்டு சும்மாதா இருக்கு ஏன்னா வந்துட்டு நமங்க வீட்ல எப்டினாலு கரண்ட் இருந்துட்டே தா இருக்க போகுது ஆஹ் எந்த ஒரு அதனால வந்துட்டு எந்த ஒரு யூஸ் கடையாது இப்ப எல்லாம் யாரு டார்ச் யூஸ் பண்ற யூஸே பண்றது இல்லயா அந்த மாரி வந்துட்டு ஒரு டேபிள் லேம்போ அந்த மாரி யாரு அத யூஸே பண்றது கிடையாது சும்மா வந்து நாங்க அவன் கேக்குறா ஆசைப்படுறா அப்படின்றதுக்காக வாங்கி கொடுத்து கடைசியில என்னடானா அந்த லைட் வந்து சும்மா ஒரு ஷோகேஸ்ல அப்டியே வச்சிருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு சோ அதனால வந்துட்டு என்னாடானா எப்பயுமே நம்ம வந்து யோசிச்சு எந்த விஷயமா இருந்தாலு பண்ணணு ஆஹ் அதை வந்துட்டு ஒரு பொருள் வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம அத வந்து பிரயோஜன‌ பட்டா வாங்கணு இல்ன்னா வந்துட்டு வேண்டா அப்டின்றது ஆஹ் யோசிச்சு வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுருனு அப்டின்னு சொல்லிட்டு நினைக்கிறே அந்த மாரி நீங்க வந்துட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலா இந்த மாரி வந்து அந்த பொருள் வாங்கலா மயில் இந்த பொருள் நமக்கு உபயோகமா இருக்குமா கிச்சன்லயே பாத்தீங்கன்னா கூட வந்துட்டு ஒரு ஒரு நாலஞ்சு பத்திரத்தை வச்சு நம்ம வந்து சமைச்சிடலா எல்லாமே பண்ணிடலா ஆனா அங்க பாத்தோம்னா வந்துட்டு பாத்தா ஒரு செல்ப் ஃபுல்லா பாத்திரமா அடுக்கி வச்சிருப்போ ஆனா வந்துட்டு அதுல யூஸ் பண்றது என்னவோ ஒரு ரெண்டு மூணு பாத்திர தா இருக்கு சோ அந்த மாரி இருக்கு போது நா எனக்கு தேவல்லாம ஒரு பாத்திர வந்து ஒரு அடிபிடிச்சன ரொம்ப வந்துட்டு அது ரொம்ப பழசு ஆயிடுச்சு ஒரு கிராக் விழுந்துருச்சு அந்த மாரி ஒரு சூழல்ல என்ன பண்ணுவேன்னா அவரு அது ஒரு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமா இருக்கு அந்த மாரி வந்துட்டு ரொம்ப பழச ஆயிடுச்சு அதுல வந்துட்டு ஏதாவ ஒரு அது உபயோக இல்லாம இருக்கு அப்டின்னா அத நா ஒரு கவர்ல போட்டு வச்சு ஒரு கடைக்கு போகுபோது அத அந்த பொருட்கள் போட்டு அவங்க அதை வெயிட் போட்டு ந எனக்கு வேற ஒரு பாத்திரமா நீங்க வந்து வாங்கிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாரி வந்துட்டு நா பண்றது உண்டு எப்யுமே கிச்சன்ல தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா பாத்திரங்கள் அடிக்க கிட்ட பதிழ் ஆ தேவையில்லாத பாத்திரங்கள் எல்லா எடுத்துட்டு போய் கடையில போட்டு அத வந்துட்டு வேற உபயோகமான ஒரு பொருளா வாங்கிட்டு வரது நா ஒரு வழக்கமாவவே வச்சிருக்கோ ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தவையோ அந்த மாரி அப்ப அப்போ அப்ப பண்ணிட்டது உண்டு அதனால வந்துட்டு வீட்டுல எப்பமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது பே பிக் பஜார் இந்த மாரி வந்துட்டு ஆ இருக்கு அப்பிடின்னா வந்து இப்ப ஸ்கூல் வந்து முடியுது அந்த ஒரு சூழல் வந்துருச்சின்னா புக்ஸ் எல்லா எடுத்து வச்சி நா நீட்டா வந்துட்டு தேவையான புக்ஸ் மட்டு வச்சுக்ட்டு இப்ப எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் இருக்கு எதுவு எழுதல அப்டின்னா அதல்லா கொஞ்சொ கட் பண்ணி வச்சி ட்டு அத ஒரு புக்கா ரெடி பண்ணி நமக்கு ஏதாவ்து ஒரு ஒர்க் அவுட் பண்றதுக்கோ ஏதாவ்து எழுதம் போது அ ஒரு மேக் சம் போட்றோன்னா வந்துட்டு சைட்ல வந்து எழுதி பாக்குறதுக்கோ அந்த மாரி பேப்பர்ஸ் தேவப்படு இல்லையா அந்த மாரி இதுக்கு அந்த பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கற்து உண்டு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எதையுமே வந்துட்டு வேஸ்ட் பண்ணாம வந்துட்டு ரீசைக்கிள் பண்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு எல்லா தியு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின் நெனக்கிறே ஆ நீங்க என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பாக தோழி நீங்க சொன்னது நறைய விஷியொ வந்து என்னோட இதுக்கு வந்து ஒத்து போகும் ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் நம்ப ஏதாவ்து வாங்கணு இல்லை யா ராவ்து ஏதாவ்து பாக்ஸ்ல போட்டு குடுத்தாங்க அப்டின்னா அந்த அட்டப்பெட்டியே வந்து நமக்கு ஒரு தேவ இலாததோ இல்ல வந்து நமக்கு ஏதோ அப்டியேதா நம்ம வந்து தூக்கிப் போடுவோ ஒரு பொருள நம்ப உபயோச்ச ஒடனே ஆனா நா வந்து பாத்தீங்கென்னா அந்த கவரோ இல்ல ஒரு அட்டப்பெட்டியோ இல்ல ஏதோ ஒரு பொருட்கள் வந்து இருக்கட்டு ஒரு கிஃப்ட்டு பேப்பர மொதற் கொண்டு வந்து நா சேகரிச்சிதா வைப்பே ஏ அப்டின்ன அது வந்து நமக்கு தேவப்படு ஆனா கிஃப்ட் பேப்ரு வந்து எனக்கு தேவப்படாது ஆனா எனக்கு சிறு வயதுல இந்தே அந்த ஒரு இது இருக்கு யாராவ்து கிஃப்ட்டு குடுத்தாங்க அப்டின்னா அந்த கிஃப்ட்டு பேப்பர வந்து கிழிக்க மாட்ட அவ அது பொறுமையா ஒக்காந்து அந்த டேப் எல்லா எடுத்து அந்த கிஃப்ட் பேப்பர் நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா விரிச்சி பாத்துட்டு அத அப்டியே மடிச்சி வப்ப அந்த மாரி சேத்தி வெக்கிற பழக்கமல்லா உண்டு ஏன் தெரியில எனக்கு அந்த அது அப்ப இந்த உள்ளன் த்ரெட்டு இந்த ஸ்வெட்டர் பின் வாங்குலீங்ளா அந்த மாரி த்ரெட்டு அந்த இதெல்லாமே எங்க வீட்ல இருக்கு இப்ப எங்க வீட்ல வந்து சமீபத்துல விசேஷத்துக்காக க்ளீன் பண்ணம்போது கூட எங்க அம்மா இதெல்லா எதுக்கு வேணுமான் கேட்டாங்க வேணு வைங்க வைங்கன் சொல்லிட்டு எனக்கு இத்தன வயதானாலு வந்துட்டு இந்த மாரி விஷயங்கள எல்லா என்னால மாத்திக்க முடியில இப்பவு வந்து சில சமயொ வந்துட்டு என்னோட கணவர் ஏதாவ்து ஒண்ணு நா எடுத்து வெச்ச அப்டினா இதெல்லா எதுக்கு அப்டின் கேப்பாரு இது எதா தேவைப்படு வெய்ங்க அப்டின் சொல்லி சொல்லுவ அந்த பழக்கொ வந்து எனக்கு இன்னும் மாற்ல அப்டின்னே சொல்லலாம் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு பொருள் வந்துட்டு வை எது தேவயில்ல அப்டிங்கிறது வந்து தெரியு அதுக்கேப்ப நா வாய்ங்க்கிவே மேக்சிமொ எனக்கு மத்த எந்த ஒரு பொருட்கள் மேலயும் நாட்டம் கடையாது ஆனா நமக்கு கெடச்ச ஒ ஏதாவ் ஒரு பொருள் குடுத்ருக்காங்க அப்டினா அது எந்தளவுக்கு பத்ரமா வச்சுக்க முடியுமோ அந்தளவு நா வந்து நா பத்ரமா வச்சிக்குவ எப்டி பத்ரமா வச்சுக்குவ அப்டினா அது எந்த எடத் நா பத்ரமா வச்சேங்குறது தெரியாதளவுக்கு நா வந்து ரொம்ப பத்தரமா வச்சுக்கோனா பாத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கு எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மாவும் கணவரும் ஒரே மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே பொருள் வந்து வீட்ல இருக்கு இருந்தாலு மறுபடியு வாங்குவாங்க இல்லேனா இப்போ ஒரு ஒரு கவரிங் ந கை அந்த மாதிரி ஆகட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நறைய சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு நறைய பேர் அந்த மாரி போட்றாங்க எங்க அம்மாட்ட ஏற்கனவே நறைய நகைகள் வந்து இருக்கு இருந்தாலும் மறுப்டியு வாங்குவாங்க ஏ அப்டின் கேட்டா இந்த டிசைன் நம்ம ட்ட இல்ல அப்பிடிம்பாங்க அந்த மாரி வந்துட்டு எங்க அம்மாக்கு அது மேல இருக்குற பொருள் மேலயே வந்து வாங்கி வாங்கி சேத்து வச்சிட்ருப்பாங்க என்னோட கணவரு அப்டிதா வீட்ல ஏற்கனவே ஒரு ஆங்க்கர் ஒரு பத்து ஆங்க்கர் இருக்கு ட்ரஸ் ஆங்க்கர் இருக்கு அப்டின்னாலுமே அவர் இன்னு ஒரு பத்து வந்து வாய்ன்ட்டு வந்து சேத்தி வெப்பாரு அது எல்லாமே வந்து இவுங்களோட அத்தை வந்து அட்டாலிலதா போட்டு வப் பாங்க அந்த மாதிரி ஒரு ஆ இருக்குற பொருளயே வாய்ன்ட்டு வந்து வாய்னு வந்து சேத்திட்டே இரு ப்பாங்க இவுங்க ரெண்டு பேரு மா நா வந்துட்டு ஏன்ட்ட என்ன பொருள் இல்லேன்னாலு நா வந்து வெளியே சொல்ல மாட்டே இருக்கறத வச்சுட்டு நம்ம வந்து வாழ்ந்துக்கலா அப்டிங்குற மாரி நா இருப்பே இவுங்க கிட்ட எது கேட்டாலு நம்ம வந்து இப்போ ஒரு ஊன்ற சாப்ட்ற பொருளே வந்து ஆகட்டு ஒரு து வகையாகட்டும் எது நம்ம கேட்டாலுமே அடுத்த நிமிஷோ ஏ இதுமே இருக்னாலு மறுபடி வாங்கிண்டு வந்து வாங்கிண்டு வந்து சேத்து வெப்பாங்க அந்த மாரி ஒரு குணங்கள் வந்து உடைய ஆள்கள் ஆனா இந்த மாதிரி இருக்கறனால பரவால்ல தோழி சில சமயம் வந்துட்டு நமக்கு ஏதாவ்து ஒரு அ கண்டிப்பா நமக்கு தேவை வந்து இருக்கு இது பத்தாது இன்னு வேணு அப்டின்னா கூட வந்துட்டு கரெக் ட்டா வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க அந்த மாரி ஒரு இதுனே சொல்லலா தேவையில்லாதது வந்து பாத்தீங்கன்னா நாங்க மேல ஆ டாலியில போட்டு வந்து நம்ம இது பண்ணிருவோ தேவையான பொழுது வந்து எடுத்துக்கலா அப்டிங்கிற மாரி வச்சுலா ஏன்னா வந்து நமக்கு வருங்காலத்துல குடும்போ வந்து பெருசாகும் போதோ இல்ல வந்து நமக்கு ஏதோ ஒரு தேவைக்கு வந்து தேவைப்படு இல்லீங்களா
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த பர்த்டேக்குல்லா கிஃப்ட்வரும் போது மேல ஒரு கவர் க்கு இல்லயா எனக்கும் அது ரொம்ப இஷ்டோ ஏன்னா வந்துட்டு மேல அந்த கவர வந்துட்டு நீட்டா பேக் பண்ணி குடுத்துருப்பாங்க அத வந்து அதுவு ஒரு காசு போட்டு தா வாங்கிரு ப்பாங்க ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ போட்டுதா வாங்கி அவுங்க வந்து நீட்டா பேக் பண்ணி குடுப்பாங்க அத வந்துட்டு நம்ம அப்டியே கிழிச்சு வந்து எடுத்து தூக்க பீட்ல போடுறதுக்கு நீட்டா அந்த செல்லோ டேப்பெல்லா எடுத்துட்டு அந்த பேப்பர‌ வந்துட்டு நீட் ட்டா மடுச்சு நானு வச்சிருக்கே அந்த மாரி நெறைய கவர்ஸ் அந்த மாரி வச்சு வேற ஒருத்தருக்கு யாருக்காவ்து பெர்த்டே வரும்போது நம்மகிப்ட் கிப்டா ராப் பண்ணலா அப்டின்னு வரும்போது தா அந்த கவரையெ நம்ம யூஸ் பண்ணி ஆ கிப்ட் பண்ணி குடுத்துர்லா ரொம்ப மோசமா இருக்குற கவர நம்ம யூஸ் பண்ண முடியாத தூக்கி போட்டுருவோ பட் இந்த மாரி நீ்ட் ட்டா வந்துட்டு நம்ம அந்த பேக்கிங் எடுக்கும்போது வந்துட்டு அந்த கவர் எதுவுமே டேமேஜே ஆகா து அந்த மாரி அந்த பேப்பர வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலா அந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லலா இந்த மாத்ரி இப்போ நமக்கு ஏதாவ்து வந்துட்டு ஆ பாக்சஸ் ஏதாவ்து வந்துட்டு நம்ம ஒரு பேக்கிங்ல வருது அப்டின்டு இருக்கும் போது ரொம்ப ஆய்லியா இருந் துச்சுன்னா மள யூஸ் பண்ண முடியாது இதையே நீட்டா வருது பாக்சஸ் அப்டி இருக்கும் போது வந்துட்டு அத நம்ப க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா ஆ நெக்ஸ் டைம் வந்துட்டு யாருகாவ்து எதாவ்து குடுக்கும் போது வந்துட்டு அந்த பாக்ஸ்ல போட்டு குடுக்குறது அந்த மாரி வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலா எல்லா எதையுமே வந்துட்டு பிரயோஜனப்படுதுன்னா கொஞ்சோ எடுத் த்து வச்சுக்ர்றது நல்லதுதா அப்டின்னு நெனக்கிறே நானு நேரமும் முடிஞ்சிருச்சு உங்க கூட பேசினதுல அமி க்க மகிழ்ச்சி தோழி ரொம்ப நன்றி
நன்றிங்க
ம்